ஹலோ
அ சொல்லுப்பா எப்டி இருக்க நல்லா இருக்கீங்ளா?
ஆ நா நல்லாருக்க நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கோ இன்னு வெயில்தா ரொம்ப அதிகமாருக்கு
ஆ ஆமாங்க்கா இல்ல வர வர நூறு தாண்டி போயிட்ருக்குது வெயிலு சமாளிக்க முடி மாட்டிது
ந ஆமா ஆமா ஆ வீட்ட விட்டு வெளிய போக முடிது
ஆ கரெக்ட்டுதா இப்ப நியூஸ்லியே சொல்றாங்க அடிக் க்ற வெய்லுக்கு பதினொரு மணி பத்து மணிக்கு மேல வெளில போகாதீங்க சாயந்தரோ அதே மாரி மூணு மூணு மணிக்கு மேலதா போ மூணு மணிக்கி முன்னாடி வெள்ள போகாதீங்க அந்த வெயில் வந்து ரொம்ப தோல் நோயி அந்த மாரி பல பிரச்சனைகள கொண்டு வரளவுக்கு ரொம்ப அதிகமாருக்கு அந்த மாரி சொல்லிட்ருக்காங்க நீங்க என்ன மாரி ம் ஆ மு இத எடுத்துட்ருக்கீங்க இந்த வெயில்ல
வச்டு எப்டி சமாளிக்றோனா எங்க நாங்ளு வெளியிவே போறதில்ல நாங்ளு வீட்ட விட்டு வெளிய போறதில்ல அ அப்றோ சம்மர் கிளாஸ் கூட பசங்ளுக்கு போட்லான் பாத்துட்டு சரி கொண்போய் விட்டு கூட்டிட்டு வறதுனா நம்ம நம்ம மத்தியான நேரத்துல போட வேணா அப்டின் சொல்லிட்டு அ ஈவ்னிங்கா போட்டுக்லா அப்டின் சொல்லி போ பா யோஸ்ச்சு பாத்தோ அப்ற இப்ப அது ரொம்ப நைட்ல லேட் நைட்டா போயிரு கூட்டிட்டு வந்து அவுங்ளுக்கு வந்து விளையாட்றதுக்கு டைம் குடுக்க முடியாது ஏனா சாயந்தர நேரந்தா வெளிய பசங்ளோட வெளையாடுவாங்க சிறிய வெ பன்னனு அவுங்ளோட டைம அப்டின் சொல்லிட்டு இப்போதைக் கிளாஸ் எதுவும் போடுல அப்றோ நீச்சருக்குதா போ போணு அப்டின் சொல்லிட்டு இந்த மத்தியான் நேரத்திலல்லா நீச்சல் கூட்டிட் போங்க அப்டின் சொல்லிட்டு அங்கதா போயிட்ருக்கோ நாங்க இப்டிதா போயிட்ருக்கு எங்ளுக்கு
சம்மருக்கு கண்டிப்பா போவேண்டிய கிளாஸ்னா நீச்சல் கிளாஸ்தா கத்துக்கிட்ட மாரிருக்கு இந்த வெயில்லருந்து தப்பிச்ச மாரியுருக்கூ
அப்டிதா போயிட்ருக்கோ அ எங்க எளநீ இன்னு குடிக்கிறதுனாலு வாங்கறதுக்கே பயமாருக்கு அந்தளவுக்கு வெல ஏத்
ஆ கரைட் ட்டு இப்போல்லா என்ன சொல்றது ஒரு லிட்டர் பெட்ரோல் வெலைக் மாரி கிட்டதட்ட எல்னி வெல அறுவது ரூபா எழுவரூபா அந்த ரேஞ்சுக் போயிருக்கு
போயிருச்சு ஆமா ஆமா ம் அதனால ஜூஸு அந்த மாரிதா போட்டு குடிச்சுட்ருக்றோ
ஓகே ஓகே ஓகே ஆ கண்டிப்பா தண்ணி வந்து தண்ணி தாக எடுக்குதோ இல்லியோ அ நம்ம ஒரு ஒரு மண் நேரத்திக் ஒருக்கா வந்துட்டு ஒரு டு கிளாஸ் த்ரி கிளாஸ்ல்லா குடிச்சி ஒரு நாளைல எப்டி ஒரு ஆறுலிட்ரு அஞ்சு லிட்ரு குடிச்சா தா இந்த வெயி ல சமாளிக்க சமாளிக்க முடியு எனக்கு தெரிஞ்சு அது இல்லாம வேற என்ன பண்ணலானா ம் இந்த மாரி கம்பு கம்மங்கூழ் மோரு ஆ அதெல்லா கூட குடிச்சோம்னா கொஞ்சோ அ ஒடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கூ அப்றோ வந்து நாங்க என்ன ஆ நா என்ன பண்ணுவனா இந்த சப்ஜா சீடுல கேள்விப்பட்டிருக்கீங்ளா சப்ஜா சீட்ஸ்னு ஒன்று இருக்கூ அத அத வந்து தண்ணில ஊற வச்சு அத குடிச்சோ அப்டின்னாவே அ அது குளிர்ச்சிதா ஒடம்புக்கு அது நெறைய அந்த வெயில் னால ஏற்பட்றந்த ஸ்கின் பிரச்சன அதெல்லா வந்து கொஞ்சோ கம்மியாகு அப்டின் நா பா்த்திருக்க நெட்ல அந்த மாரி கூட பிரிகாஷன லெவல் பண்லா
ஆமா ஆமா நாங்ளு பாத்தீங்ன்னா இப்ப ரெண்டு பேர்த்துக்கு தனியா பசங்க ரெண்டு பேர்த்துக்கு தனியா ஒவ்வொரு பாட்டில் வந்து வந்து புடிச்சு வச்சிருவோ அப்பதா அவுங்க எவ்ளோ குடிக்கிறாங்கன்னு நமக்கு அளவே தெரியுதுங்க அ அப்புறோ ம் அப்புறம் வந்து கம்மஞ்சோரு கண்டிப் இப்ப டெய்லியு இருக்கு ஆ அது தீந்துச்சுன்னா உடனே செஞ்சிருவோம் அது கண்டிப்பா மத்தியாநோ குடிச்சே ஆகணும் இல்லைன்னா வெ யில சமாளிக்க முடியிறது நீங்க சொல்ற மாரி நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருந்துடா நம்ம வந்து உடம்ப பாத்துக்கலா இல்ன்னா போய் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செலவு பண்ணணும் கு பயந்துகிட்டே வந்து இதெல்லா ஒரு பனிஷ்மெண்ட் மாரி தான் இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் இல்ல இந்த டைம்ல வந்து கம்மஞ்சோறு குடிக்கணும் இந்த டைம்ல வந்து ஜூஸ் குடிக்கணு இந்த டைம்ல மோர் குடிக்கணு இவ்லோ தண்ணி குடிக்கணு அப்டின் சொல்லிட்டு ஒரு சார்ட் போட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி தா இருக்குது
ஆமா ஆன்னா வேற வழியும் இல்ல உ ஏதாச்சும் பண்ணி நம்ம அந்த வெயில்ல இருக்க வெயில்னால வரக்கூடிய பிரச்சனைகள தவிர்த்துக்கணும்
ஆமாங்க ஆமாங்க எங்க சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா வெயில் சமயம் வந்துருச்சுனாலே கைய யி கால்லெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா வந்ரும் ஆ டாக்டர்ட போனா இது வந்து வெயில் துனால தா வருது அ பசங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வரா ராது நீங்க நறைய சத்துள்ளதா குடுங்க அப்படிங்கற மாரி சொல்றாங்க யோ இந்த வெயில் வந்து நமக்கு நறைய தோல் பிரச்சனைைய தா குடுக்குதுன்னு வைங்கலே
ஆமா கண்டிப்பா என்னன்னா இந்த வெயில் முதல எல்லா இந்த இவ்வளவு வெயில் இருக் காது சம்மர்னா வெயில் இருக்கூ ஆனா வந்து நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிற அளவுக்கு தா இருக்கூ இப்ப பல்லா வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதோட லிமிட்ட தாண்டி எங்கயோ போயிட்டுருக்குது அதுக்கு அத உம் அதுக்கெல்லா என்ன கார்நோனு நீங்க நினைக்கிறீங்க
ஆ மொதலில் பெரிய விஷயம் நூறு டிகிரி தொட்டுட்டாலே வச்சும் நூறு டிகிரி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப வந்து நூறுக்கு மேல தான் போயிட்டுருக்குது நூறு அப்படிங்கறதே ஒ பரவால்ல இன்னைக்கு நூறு தா அப்படிங்கிற மாரி நம்ம நம்மளோட நிலைமையே மாறிடுச்சு இதுக்கெல்லாம் என்ன கார்னோ நம்ம வந்து மரத்தைலா எல்லாம் வெட்டுறதுதா முக்கியமான ஒரு காரணமா இருக்குனு நானு யோசிக்கிற ஆ மரத்த வெட்டுறது அப்ரோ வந்து நம்ம குளிர் சாதன பெட்டிலா அதிகமா யூஸ் பண்றோ ப சோ இந்த மாரி நம்ம வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு அதனால பிரச் நையுந்தா வருது ஆனா நம்ம வந்து இப்போ டெக்னாலஜியோட ஒன்றி போயிட்டோம் அத விட்டுட்டு நம்மளால இருக்கவு முடியா முடியாது
ஆ கண்டிப்பா ஏனா இப்பனா வந்து நீங்க சொல்ற மாரி நூறுக்கு கீழ இருந்துச்சுன்னா ஆ ஐயோ நூறு கீழ் இருக்கா பரவால்லையே அப்படிங்கிற மாரி இருக்கு நூறு நூத்தி ரெண்டு நூத்தி நாலு எல்லா வந்து ஆமா ஆவரேஜான டெம்ப்ரேச்சர் தான் அப்புடிங்கிற மாருக்கு அப்புடிங்குற மாரி நம்பளே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோ என்னன்னா இப்ப அதான் நீங்க சொன்ன மாரி மரோ வெட்டுறோ மரோ வந்து எக்கச்சக்கமா வெட்டிறோ அது வந்து ஒரு உம் திரும்ப வந்து அந்த மரோ வளர்றதுக்கான வழியு நம்ம செஞ்சு வைக்குறதில்ல பக்கத்துல வேற ஒரு மரம் வளத்தணு அந்த மாரி நாலேஜ்ஜமே நம்ம நம்ம அரசுமே சேரி மக்களுமே சேரி அத வந்து பெருசா ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோ இப்ப என்ன மாரி ஆயிருச்சுன்னா நம்ம ஒரு என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டோ அப்படின்னா நம்ம பொல்யூஷன் வந்து பீக்கு ஒரு பீக்கு கொண்டு போய் விட் டுட்டோ நம்ம நறைய அந்த வாகனங்களா இருக்கட்டு தொழிற்சாலைகல இருந்து வர போகையா இருக்கட்டு ஹம் நம்ம குப்பைகள் எரிக்கிற பொகையா இருக்கட்டு எல்லாமே வந்துட்டு நம்பல்லா நனச்சாலுமே இப்ப வந்து அத உடனே கட்டுப்படுத்த முடியாது அந்த நலைமைக்கு கொண்டு போய் அத விட்டுட்டோ ஓகே நம்ம வந்து அத வேடிக்கை தான் பாக்க முடியு இதனால இந்த இந்த பிரச் சின வருவது அப்புடின்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம நினச்சாலும் உடனே வந்து அத கட் பண்ற அளவுக்கு நம் இப்போதைக்கு இல்ல கொஞ்சோ கொஞ்சோமா தான் இப்போ உதாரணத்துக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஆம் மின் வாகனங்கள் அது வருது ஆஹ் அது வந்து நிறைய ஆஹ் மறுசுழற்சி பண்றாங்க உம் உம் சோ அந்த மாரி அப்றோ வந்து நிறைய இந்த தொழிற்சாலைகளுக்குமே வந்து ஒரு சில விதி விதிமுறைகள் குடுத்துறாங்க அந்த குப்பைகள புகைகளை வந்து வெளியேற்றதுக்கு ஒரு பிளான்ட் உள்ளயே வச்சு அதையே வந்து கம்மி பண்ணி அந்த வெளியில போற பொல்யூஷன பொகைகள வந்து கம்மி பண்ணி வெளியில அனுப்புற மாரி பில்டரு அந்த மாரிலா வச்சுட்டு இருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு இப்பதான் இப் கொஞ்ச நாளா ஒரு பத்து வருஷோ காலத்துலதான் வந்து நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோ நம்ம வந்து இயற்கைய வந்து எவ்ளோ எந்த அளவுக்கு சேதப்படுத்திருக்கோம் அதனால இவ்ளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குது கால அந்த என்ன சொல்றது க்ளைமேட் சேஞ்சஸ்ஸு மழ மழ வர டைம்ல ஆஹ் மழ வர டைம்ல வெயில் வர்றது வெயில் வர டைம்ல நினைச்சு பாக்க முடியாத அளவுக்கு வெயில் வர்றது அஹ் அந்த மாரி ரொம் ரொம்ப மாறுபட்ட கா காலநிலை போயிட்டு இருக்கு ஆமா இப்ப இதெல்லா வந்து உம் உம்
இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு உம் ஆஹ் இப்ப நீங்க சொல் ம் இந்த மாரி தான் தொழிற்சாலைகள்ல்லா நம்ம வந்து ரொம்ப இப்ப நிறைய கடுமையான விதிகள் குடுக்குறதுனால தான் இப்ப அவுங்க கம்மி பண்ணியிருக்காங்க அதனால நமக்கு கொஞ்சோ மாசு குறஞ்சிருக் கு ஆனா நீங்க சொல்ற மாரி நம்ம முழுமையா வந்து கட்டுப்படுத்த முடியாதுதான் அதுக்கு இன்னும் எத்தன தலைமுறைகள் ஆகும் தெரியல ஆனா நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் அ வந்து எடுக்க எடுக்கவாவது செஞ்சிருக்கோ அப்பதான் வந்து அடுத்த தலைமுறை வந்து இந்த பூமிய பாப்பாங்க இல்ல அப்புடின்னா ஆஹ் நம்ம வந்து இந்த பூமிய வந்து சீக்கிரமா அழியக்கூடிய நிலைமைக்கு போயிரும்
ஆஹ் கண்டிப்பா அஹ் பூமி அழிகிறது அழி அழியிறது வந்து என்ன எப்புடி இருக்குன்னா அந்த பூமி வந்து வாழ்றதுக்கே வந்து கொஞ்சோ தகுதி இல்லாத மாரி நலமைக்கு தள்ளப்பட்டு உம் கண்டிப்பா இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனா அஹ் நம்ம பூமியில் இருக் க்க காடுங்கள வந்து நம்ம அழிச்சுட்டோ அந்த கா அந்த விலங்கு வந்து அதோட இயற்கையான இருப்பிடத்துல இருக்க முடியாம அது வந்து ஒரு செயற்கையான மனிதங்க வாழ்ற இடத்துக்குள்ள வர்றது
ஆமா ஆமா
ச்சங்கள தொந்தரவு பண்றது அந்த மாதிரி நம்ம வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு சில விலங்குகள வந்து நம நமக்கு நாமளே உள்ள கொண்டு வந்து விட்டு அது வந்து மனுஷங்கள வேட்டையாட்றது அந்தமாரி நெலமைக்கு தள்ளப் பட்டோம் இப்ப நம்ம பூமிலையும் அதேமாரி ஆ
அவுங்களோட ஆ நம்ம வந்து அவுங்களோட வீட்ட அழிச் ச்சதுனால அவுங்க இப்ப நம்மளோட வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க நம்ம வந்து அப்புறம் ஆ நம்ம அவங்கட்ருந் ந்து தற்காத்துக்குறதுங்கறது இனிமே ரொம்ப கஷ்டம் தான்
கண்டிப்பா நம்ம இயற்கைய அழிக்க அழிக்க நம்மளோட இருப்பிடமே நமக்கு வந்து ஒரு ஒரு ஆ ஆ பாதுகாப்பில்லாம உகந்த எ எடமா இல்லாம போயிரும் தண்ணிக்கு பிரச்சன வரும் காத்துக்கு பிரச்சன வரும் வேற சுவாசிக்கிறதுல ஒடம்புக்கான நம்ம ஒடம்புக்கு நம்பலே நெறைய நோய்கள தேடிப்போம் இந்தமாரி நம்ம வாழ் வாழ்க்கை முறை இந்த இந்தமாரி சுற்றுச்சூழல வச்சிட்ருந்தோம் அப்டின்னா அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் நம்ம
இப்பவே நம்மளோட நம்ம நம்ம பக் பக்கத்து மாநிலங்கள் அண்டை மாநிலங்கள்ன்னு கொஞ்சம் தூரத்துலருக்குற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாசுக்கள் வந்து ரொம்ப அதிகம் அதிகமாயிருது சோ இன்னைக்கு வந்து பொலியூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இன்னும் ஒரு மாச த்துக்கு நீங்க வந்து ஆ வாகனங்கள்லாம் வந்து பயன்படுத்தக் கூடாது அப்டின்னு போட்ற அளவுக்கு நம்மளோட ஆ நாடு வந்து மாறிரி
கண்டிப்பா நீங்க சொன்ன மாறி உத்தரவு தடை உத்தரவே போட்டாங்க மக் கள் வெளில வரக்கூடாது அந்த பொலியூஷன் காரணமா அதுமாரிலாமே நடந்துட்ருக்கு வட மாநிலங்கள்லேலா
ஆமாங்க ஆமா
இங்க கொஞ்சோ பரவால்லதா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஆனாலு இத இன்னு பாதுகாக்குறது நம்மளோட கடமதா நம்மதா வந்து இனிமேலாவது புரிஞ்சுக்கிட் ட்டு மரங்கள வெட்டாம நம்ம இன்னு கொஞ்சோ மரங்கள வளர்க் கணு நம்ம கொழந்தைங்கள எல்லாத்துக்கு சொல்லி இளைய தலைமுறைங்களுக்கு சொல்லி குடுக்கணு அதெல்லா பண்ணாதா நம்ம வந்து ஆ இன்னு கொஞ் கொஞ்சோ வருஷத்துக்கு இன்னு கொஞ்சோ தலைமுறைங்களுக்கு இத பாதுகாத்து தர முடியு
கண்டிப்பா நம்ம அந்த வட மாநிலங்கள உதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம மாற்றத்த நோக்கி போவணு
சேரிப்பா
ஓகேங்க ஓ ஓகே பாப்பம் மிண்ணும் சந்திப்போம் ஆ ஓகேங்க உம் பாய் பாய்
உம்